நா
ஹலோ ஆ கேக்குதுங்க
என்ன பண்ற
நா இப்போ சாப்ட்டு இப்பதா முடிச்செங்க நீங்க என்ன பண்றீங்க அ சாப்ட்டாச்சுங்க அ தயிர் சாதமு கொழம்புங்க
தயிர் சாப்பாடு கொழம்பா
ஆமாங்க உங்க வீட்ல என்ன ஸ்பெஷலுங்க
இன்னைக்கு ஒன்னு ஸ்பெஷல் இல்ல இன்னைக் காலைல முட்டக்கொழம்பு பண்ணாங்க அதேதா மத்தியான்த்துக் வெச்சிர்ந்தோ நைட்டு சாம்பார் பண்ணிருக்காங்க இட்லி இப்பதா நாங்க சந்தைக்கு போய்ட்டு வந்தோ வார சந்தைக்கு
ஓகேங்க சூப்பர்
அங்க காலைல என்ன
காலைல தக்காளி சாதொங்க மதியோ வ ந்து சிக்கனுங்க சிக்கன் சிக்கன் கொழம்புங்க அதுக்கப் அப்புற தயிருங்க
ஓ ஓகே ஓகே ஓகே என்னது க்ராஸ் கோழியா இல்ல வந்து நாட்டு கோழியா இல்ல பாய்லரா ம் ம் ஓகே ஓகே ஓகே
அப்புறங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
அதா இப்பதா போய்ட்டு வந்தோ கொஞ்சஸ் டயடு
ஓகேங்க எதோ ஒர்க் பண்றீங்ளா
ஒர்க்கெல்லா ஒண்ணு இல்ல நீ பாப்பாவல்லா பாத்துட்டு ம் சாப்பற்றத்தா கொஞ்சோ ஃப்ரெஸ் ஆயி ட்டு எனக் கொஞ்சு டயடா இருக்குதா அங்கய இங்கய போய்ட்டு வந்தோனாட்டி
சேரிங்க
சோ அத்னால கொஞ்சோ இதண்ணதுக்கப்பறொ கொஞ்சொ ரெஸ்ட்டு எடுத்துக்க வேண்டியதா
சேர் சேரிங்க
ம் நாளக்கி ஆமா இது நாளக்கி என்ன ப்ளானு
நாளக்கி பாத்தீங்னா என்ன ப்ளான்னா நாளக்கி ஆ கொஞ்சொ தோட்டத்து பக்கொ விசிட் போய்ட்டு அதுக்கப்பறொ கொஞ்சொ ரெஸ்ட் எடுக்லான் ப்ளான் அ
கையிலதா அடிப்பட்டு சொன்னாங்க அது எப்டியாச்சு
அது ஒண்ணு இல்லிங்க அது சின்ன விபத்துங்க லைட்டா விபத்துனா கொஞ்சொ கை நசுங்கிருச்சிங்க அந்த எடத்துக்கு வீக்கங்க அது நா கொஞ்சொ வண்டில்ருந்து கீழ விழுந்துட்டங்க சும்மா வண்டியோட சாஞ்சுட்டுங்க
ஆ
அப்டியே நே நிக்கிற வண்டியெல்ருந்து தெரியாம கொஞ்சொ பேலன்ஸ் பத்தாம ஐட்டா வர்ளவு ஆமாங்க
ம் ஓ சேரி சேரி சேரி அப்பறொ வீட்ல கோழி வளத்
அது இன்னு கொஞ்சொ வளர்னுங்க
ம்
கோழிங்க
ஓகே புதுசா பேட்ச் ஏதாவ்து வாய்ங் ட்டு வந்து விட்டீங்ளா அப்பப்ப கோழி வளத்துட்டே இருப்பீங்ளே
ஆ இனிமேல்தா வளத்தனுங்க
ம் கேக்கல
இனி வாங்கியாந்து விடனுங்க
ஆல்ரடி வாங்னதெல்லா
வாங்குனதெல்லா இப்போ ஒரு கிலோக்கு இருக்காதுங்க அது ஓ ஃபஸ்ட்டு பேச்சு பாத்தீங்கன்னா வாங்கியாந்து உட்ருக்குங்க ஒரு முப்பது குஞ்சுகள் இருக்கிங்க அது பாத்தீங்னா இப்பொ வாங்கியாந்து உர்றதூ ரெண்டு வாரொருக்குங்க அது ஒரு அர கிலோக்கு வருங்க கம்மியானாதா வெய்ட்டு வருங்க காக்கிலோ வருங்க சின்னத குஞ்சுகளுங்க அப்பறொ பே ரெண்டாவ்து பேட்ச் பாத்தீங்னா இன்னொரு தோட்டத்துல வாங்கியாந்து விட்ருக்குங்க அது பாத்தீங்கனா ஒரு ஒரு கிலோ தக்கனிக்கு மேல வருங்க ஒன்னேக்கா கிலோ வருங்க எல்லா கொஞ்சொ சாவ குஞ்சுகளு வாங்கியாந்து உட்ருக்குங்க
ஓகே எந்த மாரி வந்து அதுக்கு உணவு குடுக்குறீங்க
உணவு பாத்தீங்னா அதுக்கு வந்து அரிசிங்க கம்பு திணை அதுக்கப்பறொ ரா
ராகினா குடுக்குறது மட்டு சொல்லுங்க நீங்க எக்ஸ்ட்ரா சொல்றீங்களாட்ருக்குது இதெல்லாமா குடுப்பீங்க உங்களுக்கு அப்போ வந்து அதிகமா வெல போகாது
அதல்லா வந்து ஒரு கோழி தீவனம்னு ஒண்ணு வந்து கடைல விக்கிதுங்க அதுல எல்லா இன்க்கிரீடியன்ஸ் கலந்துருக்குங்கங்க நாங்க அதுல வாங்கியாந்து போட்டுங்க அத்ல மக்காச் சோளம் மற்றும் சோளங்கள் அதோட மிக்ஸ் பண்ணிருப்பாங்கங்க கருவாடு போன்ற பல இன்க்கிரீடியன்ஸுங்க
கருவாடுமா
ஆமாங்க அதுவு இங்க ஆட் பண்ணிருப்பாங்க மீன் கருவாடுங்க
ஓ சேரி சேரி சேரி அப்ப ஒரே பக்க அடச்சிருப்பீங்ளா இல்ல வந்து பச்சேக்கி ஏதாது போடுவீங்ளா ஏன்னா பச்ச பச்ச நல்லா மேயு
ஆமாங்க அது மேஞ்சுக்குங்க பாத்தீங்னா ஒரு தோட்டத்துல்ருக்கு ப அ பேஜு பாத்தீங்னா தோட்டத்துலயே மேஞ்சிக்குங்க குப்பக்ககுள்ளயே அதுக்கப் பறொ பில்லுகள் சாப்ட்டு நல்லா வளருங்க இங்க வீட்ல வளத்துற குஞ்சுகள் பாத் தீங்னா நாங்க அரிசி அ கோழி தீவனம் சோளம் இது மட்டு போட்டொம்னா அது மூலியமா வளந்துங்க அதுக்கப்பறொ கொஞ்சொ அப்டியே தென்ன மரொ இருக்கு அத சுத்தி பறச்ச அத சாப்ட்டுக்குங்க எதோ புழு பூச்சி இது சாப்ட்டுக்குங்க
பச்சை இல்ல
பச்ச இல்லிங்க பச்ச அது என்த்த போர்றதுங்க பில்லுக்கு இது கொண்டாந்து போட்டாதா உண்டுங்க
ஓ
ஆ உங்க வீட்ல என்னா அப்டேட்டுங்க
நாட்டு கோழிதா ஃபஸ்ட்டுல்லா வளத்துணோ ஆனா அதுல கோ முட்ட வச்சு அது பொறிக்கிற மாதிரி பராமரிக்காதத னால கொஞ்சொ இந்த வந்து து க்ராஸ் கோழியிலா வந்து அது கோழி குஞ்சா இருக்குல்ல அது வாங்கிட்டு வந்து விட்ருக்காங்க அதுல போண்டா கோழியு இருக்கு இந்த கோழியு இருக்கு இப்ப எல்லாமே வந்து மிக்ஸுடாதா இருக்கு எல்லா கோழி எல்லாமே
சேர் சேரிங்க
அத்னால மிக்ஸ்டா இருக்கற்துனால நாங்க கொஞ்சோ ஆம் அது வளருச்சுன்னா எப்டி இருந்தாலு வீட்ல சாப்பற்ரத்துக்கு அதையவே யூஸ் பண்ணிக்கிறது போட்டுக்கற்து பெருசா வந்து இப்பத் தீவனொல்லா அதிகமா எதுமே வாங்கிட்டு வந்து நாங்க அ ஸ்பெசிஃபிக்கா வந்து கோழிக்கி அப் டின் சொல்லிட்லா போட்றதில்ல நார்மலா அரிசி போடுவோ நெல்லு இருந்தா நெல்லு போடுவோ அது போக வந் து வீட்ல எப்டி இந்தாலு வந்து கல்லே தண்ணிக்கு ஒரு கொட வெச்சிரு போமா சாப்பாடு இந்தா சாப்பாடு கீது அந்த மிச்சமானதல்லா தாது போடுவாங் அப்பறம் மாடு மாட்டுக்கு கட்டுத்தறிக்குள்ளதா அ வந்து இது கம்பி வேலி அமச்சி நாங்க இத கோழியெல்லா உள்ள எறக்கிதா அதனால மாட்டுக்கு போர்ற பச்சிலையே அதுவு சாப்ட்டுக்கு
ஓ நல்லதுங்க சேரிங்க
குப்பு குத்தாரையு வந்து அங்கேயே உள்ளயே இருக்கற்துனால
சேரிங்கெ
அதுல ஏதாவ்து இருந்தாலு அதய்வே பறசு பறசு எல்லாம் பறசு தள்ளித்தே வெச்சிருக்கு கூட்டிக்கிட்டே இருக்கணு கொஞ்சொ பராமரிக்கெறத்துக்கு
ஆமாங்க உங்க ஊரு பக்கொ மழைங்ளா
மாழ எங்க மழை பெய்யுன்தா நாங்களு எதிர்பாத்தொ கடசீல மழையே பெய்ல கடசீல பாத்தா வெறு காத்து மட்டுந்தா அடிச் ட்டு போயிட்ச்சி காத்து செரியான மிந்தல் இடி கரண்ட்டல்லா போயிடிச்சி கடசீல பாத்தா மழ பெய்வே இல்ல அங்க
இங்க காத்து மட்டுந்தா அடிச்சிக்கிட்ருக்குங்க மழைய ஒன்னையு காணுங்க காத்துதா நல்லா காத்துங்க நல்லா மரத்த சாய்க்கிற அளவுக்கு நல்லா காத்தடிக்கிதுங்க மத்தப்படி ஒண்ணுங் காணொங்க
இன்னைக்குமா
இன்னக்கி இப்பல்லா இல்லைங்க இப்ப தோ காத்துதா பலமா அடிச்சிட்ருக்குங்க மழையக் காணங்க மழ இன்னக்கீது பேஞ்சாதா உண்டுங்க
ஆ
கொஞ்சம் பேஞ்சது தான் இரு எங்களுக்கு கொஞ்சோ தோட்டத்துல தண்ணி கட்டுற வேலை மிச்சங்க
ம்
அது கொஞ்சோ வாய்க்க வரப்பல்ல நாம அது தண்ணி கட்டுற வேல மிச்சம் அதுக்கப்ரோ டரிப் இரிகேஷனும் போட்டுற வேலையும் மிச்சுங்க சொட்டு நீர் பாசனங்க கொஞ்சோ அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க தோட்டத்து பக்க அப்படியே எழனிய வெட்டி குடிச்சுட்டு உம் உம் உம்
இப்ப நீங்க வந்து வீட்டுல ஆடு வளத்துனீங்க அப்படின்னா அப்ப அது கூட இதெல்லாம் கோலிக்கு போட மாட்டேங்களா அதுக்கு பில்லு கொண்டு வந்தீ
அதுவும் போடுவங்க அது இல்லல்லைங்க அதுக்கு கட்டுற இப்போ அதே வந்து வேனுங்கிற தலை உதர்ற தலய வந்து அது ஒன்னு ரெண்டு சாப்ட்டுக்குங்க அதுக்கு போட்டாலும் அது அது அது வந்து வாடிப்போனா அது சில கோ கோழி குஞ்சுகள் தான் சாப்பிடுதுங்க சிலத சாப்டடுறது இல்ல அது வேணும்னா அதே சாப்பிட்டுக்குங்க அதுக்கப்புறம் அத சாப்பிட்ட பின்னாடி து ஏதோ கொஞ்சோ நஞ்சோ துவல்கள் இருந்தா அத வந்து சாப் ங்க தலை துவல்கள்
ஏன்னா பச்சைன்னு இருந்தா தானே கொஞ்சோ வந்தா அது
ஆ ஆமாங்க கொஞ்சோ நல்லா வளருங்க நல்லா எடம் வ குங்க கோழிக்கு எட
ம் ம் ம் ஓ
நீங்க எப்போ ஊருக்கு கிளம்புவீங்க
நாங்க ஒரு நாளைக்கு இதுதான் பண்ணும்
நாளைக்கு என் நேரம் கிளம்புறீங்க சரிங்க நாளைக்கு என் நேரம்
நாளைக்கு என்னார காலைலியா இருக்கலாம் என்று மத்தியமா இருக்கலாம் இல்ல சாயங்காலமா இருக்காம் என்னன்ன இந்த முடிவு எடுக்கல பாப்பா ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க போயது யூனிஃபார்ம் இ புக்கு நெக்ஸ்ட் டு உம் இதெல்லாம் இதெல்லாம் வாங்கணும் பேக் எல்லாம்
சரிங்க
அதனால நாளைக்கு மத்தியமா கிளம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா என்னனு வந்து அது முடிவு இல்லாம இருக்கு ஆனா நாளைக்கு போகணும் காய்கறிலாம் அதனால தா சந்தையில வாரச்சந்தையில போயி இன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிற
ஓ சரி சரி நீய
உம் போயிட்டு போனாதான்
சரிங்க
சரியா சரி நீயும் வந்து பாருங்க நானும் ஃப்ரீயா இருக்கிறப்ப ஃபோன் பண்ற
சரி ஓகேங்க என்ன கொஞ்சோ மணித்துளிகள் இருக்குதுங்க இன்ன கொஞ்ச சிறிது நேரம் பேசலாங்க என்ன உணவுங்க என்ன உணவுங்க
இதான் சாம்பார் இட்லியா தான் இருக் கு நான் தோச சூல்லமா ஒரே சலுப்பா இருக்குது அதனால தோச சுட முடியாது அதனால வந்து இட்லி தா இட்லி அத்த சுட்டாங்கன்னா ஒரு அடைசலும் முடிச்சு வாங்க வேஸ்ட் பண்ணுவா ம் உம் இப்பதான் ரெண்டு மூணு நாளா ட்லிதான் நாங்க போனா அப்புறம் தோச சுட்டுக்குவோ நாங்க ம் செரிங்க செரி வைக்கிறே
ஆ சேரிங்க
ம் சேரியா செரி பாய் பாய்
ஆ நன்றி வணக்கங்க
ம் வணக்கம்